ஹலோ ஆ சொல்லுங்க சிஸ்டர் அஆ சொல்லுங்க சிஸ்டர் ஆ நாங்க நல்லாயிருக்கோ நீங்கள் நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கோம்
இப்போ லாஸ்டா பாப்பாவ பத்தி பேச வந்தீங்க அப்போ பேச முடில்ல நெட்
ஆமா ஆமா கட்டாயிட்ச்சு ஆ ஆ ஆ கொஞ்சோ கொஞ்சோ பேசுவா அம்மா அப்பா சொல்லுவா அம்மா எனக்கு இது வேணும் கா கொஞ்சோ சின்ன சின்ன வே பேஸ்வா
ஓ சேரி சேரி
உம் டீவில ரைம்ஸ் போட்டா அது இதுல பாத்துட்டு இருப்பா அதனால கொஞ்சோ ஆமா
போட்டா தான சாப்டவே செய்யுது பிள்ளைங்க
ஆமா இப்ப உள்ள பிள்ளைங்களா ரொம்ப இந்த மாரி டிவி அடி
ஆமா அப்டி ஆயிடுச்சு எ பையனுக்கு நாங்க ஃபோன்லா காட்ரதுல்ல ஆனா சாப்டும் போது மட்டு அவனுக்கு ஃபோன் காமி ச்சு தா சாப்பாடு ஊட்டுவோ பாப்பா வந்து எதையுமே பாக்க மாட்டா அவள வந்து வெளியில நா கூ கூட்டிட்டு அந்த ரோட் டுல அலையனு இங்கிட்டும் அங்குட்டும் நா அலைஞ்சு ஊட்
ம் இவளும் இவளும் அப்டி தா வீட்டுக் வெளிய வராண்டாருக்கு பெரிய வராண்டா இருக்குது பக்கத்து வீட்டு ப பிள்ளயெல்லா வந் வந்துட்டு ஃபோன்லா பா காட்டுறதே இல்லையா வெளில வச்சுதா சாப்பாடு ஊட்றாங்க சாப்டுறுது எ பொண்ணு வெளில போனா தா சாப் டமட்டா ஃபோன காட்டி ஷா யூடியூப் வச்சு ஷார்ட்ஸ் வச் சு ஒன்னு ஒன்னா தள்ளி விட்டு தள்ளி விட்டு நம்ம ஊட்டணும் அவளுக்கு அப்ப தா சாப்டுவா இல்லனா சாப்டவே மாட்டா
அது நம்ம இந்த சாப்புடற டைம் மட்டும் குடுத்தா கூட பிரச்சன்
ம் சாப்பற டைம் மட்டும் தா நா குடுப்ப மத்தபடி டி வி ல ரைம்ஸ் போட்டுட்டு தூங்குற வரைக்கும் அந்த மாரி கேப்பா அத பாத்துகிட்டே அப்டியே தூங்கிடுவா நம்ம என் என்னதா போட்டு தாலாட்டு பாடி தூங்க வச்சாலும் தூங்க மாட்டா
பாப்பா பரவால இப் கீழப்படுத் தூங்க ஆரம்பிச்
ம் கீழ படுத் தா துங்கு வா தொட் டில ஆறு மாசோ வரைக்கும் தா தூங்குனா
அது நிஜமாவே நல்ல பழக்கந்தா தெரியுமா இந்த இவளெல்லா வந்து இன்னும் நா வயசு ஒன்னே கால் ஆயிருச்சி இன்னும் நா உட்காந்து விடிய விடிய ஆட்ற இப்ப நா ரெண்டு நாளா வந்து நைட்டு ஃபுல்லா எனக்கு சிவராத் திரி தா நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல இவ வந்து ஆமா எனக்கு த ஒன்னா வந்து தொட் ட்ல உக்காந்துட்டே தா ஆட்டுவ கொஞ்ச எனா கீழ எறக்கி தா கட்டிருப்பனா உட்காந்து இந்த ஒரு கைட்டு ஆட்டி ஆட்டி எனக்கு இந்த ரைட் ஹண்ட் பயங்கரமா வலிக்கும் மீன் ரீசன் ன்னே வந்து இந்த தொட்லாட்றது தா எ ஹஸ்பெண்டு என்னன்னமோ சொல்லி பாத் டாங்க நீ வந்து தொட்டலாட்டதா அவன வெச் கீழ படுக்க வெச்சு பழக்குங்க இவ கீழ படுக்கவே மாட்டேன்றால
ஆ ஏ மகா வந்துட்டு
அ எதுக்கு சரி வரம் மாட்டேக்கிறா
கீழதா படுத்து தூங்குவா அவ தொட்டிலே அவ ஆறு மாசத்துல இருந்து தொட்டிலே படுக்க விரும்பல அவ எங்க வீட்ல வந்துட்டு நாங்க ஜன்னல்ல வந்து அந்த ஸ்டேண்டு மாரி போட்டு தொட்டில் போட்ருந்தோமா அது வந்து ஒரு மாரி சவுண்டு வரு டக்கு டக்குன்ன இந்த பக் சொன்ன அந்த பக்கோ அனிமல் சவுண்டு அதுல வந்து அவளுக்கு கம்பர்டபுளா ஆ அது‌ வேற என் ம் இ ஸ்ட்ராங்காதா இருந்துச்சு ஸ்ட்ராங்காதா இருந்துச்சு ஒரு ஆறு மாசோ வரைக் க்கு நாங்க போட்டோ எங் எங்களுக்கு வந்து அத ஆட்டம்போது அப்புறோ சவுண்டு வர மாட் வர ஆரமிச்சுருச்சு புதுசுல வந்து சவுண்டு வரல அப்புறோ மாக நாளாக ஆக சவுண்டு வர ஆரம்மிச்சுருச் சு அதனால வந்துட்டு நாங்க என்ன பண்ணிட் டோ கீழயே போட்டு பழக்கப்படுத்திட்டு கீழயே போட்டுறது அவளுமே கீழே நல்லா தூங்க ஆரம்பிக்கிறா அதுக்குப்புறோ அப்புறோ தொட்டில்ல போட்டு தூங்க வெச்சு ட்ரை பண்ணோ தூங்க மாட்டேங்கிறா கீழயே அவளுக்கு
வே அது நல்ல பழக்கோ இங்க எ பக்கத்து வீட்ல கூட சொல்லுவாங்க நீ அவள படுக்க போட்டு அப்டியே தட் தட்டி குடுமா செய்யுமா நீ என்ன பண்ணாலு சேரி அது வந்து அவளா நம்மத் தொட்டில் தா அவனுக்கு எம் பையனுக்கு இப்பிடித்தா நா அவளுக்கு அவனுக்கெல்லா எனக் தெரிஞ்சு ரெண்டே கால் வயிசு வரைக்கும் நா அவன தொட்டுல் ஆட்னே அப்போ ஒரு தடவ ஆமா அவனுக்கு ஒரு தடவ பீவர் வந்துருச்சு அவன் அப்ப அந்த டிரிப்ஸ் ஏத்துற அளவுக்கு அவனுக் பீவர் வந்துச்சி ஆனா சா அத வயிறு அதாவுது வைரஸ் பீவர் தா சொல்லிட்டாங்க வேற எதுவும் மலேரியா டெங்குவானு பிளெட் டெஸ்ட் எடுத்து பாத்தாங்க நல்ல வேலை அது இல்லன்னு சொல்லிட்டு ஆனா இதுவே வ குளுக்கோஸ் ஏத் சொன்னாங்க அப்போம்ல்லா நைட்டு நைட்டு ஃபுல்லா அதாவுது லைட் த நம்ம கையை எடுத்துட்டாலே அவோ அப்புடி அழுதான் அந்த காய்ச்சல்ல
ஆமா இவளுக்குமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அ ஒரு எட்டு மாசத்துல வந்து ஒடம்புலா ஃபுல்லா அப்பிடிய அம்ம அம்மன் சொல் டாக் டாக்டர் போயி கட்டா அது அம்ம இல்லன் சொல்றாங்க அம்மை மாரியா வந்துட்டு அப் ம் ம்
ஹீட்டுக்கு அப்புடிதா வரும் ஹீட்டுக்கு அப்பு
வீட்டுக்கு அவ வந்து அக்டோபர்ல பெறந் நாலா அக்டோபர்ல பெறந்துட்டு அப்புற ஆறு மாசத்துல வந்து வெயில் காலம் வந்துருச்சு வெயில் காலம் ம்
வெயிலு தான பயங்கரமா வெயிலு தான்
ஆமா அதா வந்து ஒரு எட் எட்டு மாசத்துல என்ன ஆயிடுச்சு அவளுக்கு அந்த மாரி ஹா ஹீட் கட்டி மாரி வந்து ரொம் ப ஆ கடந்து நாங்க வந் து போயிட்டு ஹாஸ்பிடல்ல போயிட்டு வச்சு ரொம்ப பாத்து கெழந்தைங்க வளக்கறதுங்குறது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய
நெஜமாவே வந்து பிள்ளைங்க வந்து ஆஹா அப்பதான் வளர்த்து ஒரு ஸ்டேஜுக்கு அதான் அந்த மாதிரி கீழே படுத்த தூங்குறது அவங்களே எடுத்து சாப்பிடுறது ஸ்கூலுக்கு அனுப்புற ஸ்டேஜ் வரும் போது செகண்ட் பேபி வந்துருது என்ன செய்ய என்ன மறுபடியும் முதல்ல இருந்த அந்த மாதிரி அந்த அந்த பிரக்னன்சி டைம் எல்லாம் கிராஸ் பண்றது நெ நெஜமாவே ரெண்டு பிள்ளைங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபுல்லா வாமிட்டு தம்பிக்குனாலும் பரவாயில்ல வாமிட்டு தான் அப்போ நான் அம்மா வீட்டில தான் இருந்தேன் பாப்பாவுக்கு வந்து இவன் ஏன் ந பத்து நாங்க வெளியூர்ல இருந்தோம் மா இவள நீ பாத்துக்கணும் மூ இப்ப அப்பா வைத்துக்குள்ள இருந்தா நம்மளே நம்பளே கேர் பண்ணி இன்னும் இவளுக்கு பயங்கரமா லைட்ட தல சுத்து மூச்சு வாங் எ ஆமா அந்த டைம் சமைக்கல மூணு வேலய அப் அப்பாவுக்கு சூடா தான் சமச்சி குடுக்கணும் இவங்க அப்பாவுக்கு அ ஐயோ ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டேன் இந்த தம்பிக்கு ஒரு தடவ ஃபீவர் வந்துச்சுன்னு சொன்னல அன்னைக்கிலாம் ஃபீவர் வந்து ட்ரிப்ஸ் ஏத்ரதுக்கு அதாவது டாக்டரு ஒரு மணிக்கு மேலே வாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்பா மறுபடியும் வீட்டுக் கூடிட்டு வந்து செரி சமைச்சு சாப்டுட்டு போவங்க அந்த நேரத் கூட செரிவா கடையில சாப் ட்டு போலாம் ல எல்லா காய்ச்சல் என்ன வேணாலும் ஆகட்டும் அப்போனா அ பிரகனன்டாவும் இருக்கேன் சாப்டுதான் மறுடி மறுடி சமச்சி சாப்ட்டு மறுடி போய் புள்ளய கூட்டு போய் ஹாஸ்பெட்ல அட்மிட் பண்ணி ச ரொம்ப சக்கன சங்கடபட் தன் பிள்ளைகழ வைச்
ஆமா நாங்களுமே இவளுக்கு வந்து அம்மா வந்துட்டு ஏன்னா எங்களுக்கு பஸ்ட் பேபி னால எங்களுக்கு அது வந்துட்டு எங்களுக் பெரியவங்க யாருமே இல்லயா எங் மாமியார் மாமனருக்லா ரொம்ப ஒடம் சரியில்ல அவங்கந்து இவ டெலிவரி அப் ப்ப வந்தாங்க வந்துட்டு ஒரு பத் த்து நாள் இருந்துட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக் க்காது அவங்ளுக்கு ஊர்ல த்தா வே அவங்க சொந்த ஊர்ல தா உங்ளுக் கம்படஃல்லா இருக் எங்க அம்
இல்ல இப்போள்ள பெரியவங்களுகெல்லா வந்து கிராமத்துல வாழ்ந்தவங்களுக்கு கிராமந்தா செட்ட ஆகு இன்னொன்னு சிட்டி லைஃப் த்துமே எடுத்துகிட்டால்லுமே அவுங்கவுங்க வீட்ல இருந்தாலு அவங்கவுங்களுக்கு கம்ஃபடபுலா இருக் ஒ நெஜமாவே வந்து சில அ பேருக்கு அப் ப்பிடி தா இருக்கு
ஆமா அதுனால வந்துட்டு ந்து அவங்கல்லா வந்துட்டு இருக்க மாட்டேன்னு போயிட்டாங்க அவங்கல்லா இருந்திருந்தா கொஞ்சோ கேர் பண்ணிருப்பாங்க ஏதோ ஒன்னு பண்ணிருப்பாங்கன்னு தா நம்ம எதிர்பாத்தோ ஆனா நம்ம எதிர்பாத்த மாரி எங்க நம்மளுக்கு கெடைக்குது
அம்மா கூட இருந்திருப்பாங்கல்ல
ஆ அம்மா இருக்காங்க இன்னுவரைக்கோ அம்மா இருக்காங்க கூட ஆமா அம்மா இருக் க்காங்க தம்பி வ அப்பா இல்ல இறந்ட்டாங்க சின்ன வயசுலயே தம்பி வந்து ஊர்ல வந்து வேலபாக்குறா அம்மாதா இருந்து இப்ப ஃபுல் சப்போட் வந்து பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு தடவயு வரம் - ரும் போது நைட்டெல்லா முலுச்சு நம்ம இந்த பிள்ளைங்கள பாக்கறதுக்கு நம்ம அம்மாமாருகலு நம்மளோட சேந்து முலுச்சு
நெஜமாவே வந்து ஆ தாய் மாரி யாராலயு பாக்கவே முடியாது மாமியார் நம் நெறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு எங்க மாமியாரே அம்மா மாதிரி அம்மா மாதிரி அவங்க நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிட்டாலு ஆ மாதிரி தா கரெட்டா சொன்னீங்க மாதிரி தா அம்மாவாக முடியாது யாராலயு நம்ம அதே மாரி ஒரு ஃபீல் அந்த கம்ஃபர்ட்டபளான
அவங்களுக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா நா ஃபஸ்ட்டு பொண்ணு எனக்கு பொறந்தது ஃபஸ்ட்டு பொண்ணு அவுங்களுக்குமே வந்துட்டு அந்த இதுவுல்லா தெரியல இப் இப்ப எங்க பெரியம்மா பசங்களுக்குல்லா வந்துட்டு எங்க பெரியம்மா பாத்தாங்க என்னுடைய பாட்டி பாத்தாங்க எங்க அம்மாவுடய அம்மா அவுங்க இல்ல எறந்து போயிட்டாங்க எங்க அக்கா எங்க பெரியமா பொண்ணு கொழந்த பெத்தப்ப எல்லா அவுங்க இருந்து பாத்துட்டு அவுங்க ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க வீட்ல இப்ப வந்துட்டு கொழந்தய பாத்துக்கற போது அவுங்க சமப்பாங்க அந்த மாரி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு பொம்பளைங்க வீட்டுல இருப் ப்பாங்க ஆ அந்த மாரி இருந்துச்சு இப்ப நானு எங்க அம்மாவு தா வீட்டுல எ ஹஸ்பண்டு காலையல நைனுக்கு போயிட்டு ஈவினிங் எய்ட் செவன் த்தட்டிக்கு வரவங்க ஒர்க்குக்கு போயிட்டு அந்த மாரி ரொம்ப டிஃபி க்கலா இருந்துச்சு அந்த அந்த ஒரு வருஷோ எங்களுக்கு அந்த புள்ளையு பாத்துக்கிட்டு வீட்டு வேலயு பாக்க அவ்ளோ வந்து பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டாலே வந்துட்டு நாங்க மூணு பேருமே ஓக்காந்துருப்போ நைட்டு விடிய விடிய தூங்காம
ஆ புரியுது ஏனா வந்து நெஜமாவே இப்போ இப்ப ஃபஸ்ட் பேபி வளத்ததுலே வந்து நம்மளுக் க்கே பாதி தெரிஞ்சிரு அப்போ செகண்ட் பேபிக்கல்லா நம்ம வந்து கொஞ்சோ பயமே இல்லாம இருப்போ ஃபஸ்ட் பே ஆ இப்டிதா வரு இதுக்கு வந்து நம்ம பயப் சாப்டக்க கூடாது இப்போ ஒரு வாமிட் பண்ணிடுச்சுன்னா இதனால தா வாமிட்டு எடுத்துருக்கு நம்ம இந்த மருந்து குடுத்த இந்த கை மருந்து குடுத்தா சரியாயி இப்பல்லா எடுத்த அவனுக் அப்பலா நாங்க எடுத்ததுக்கெல்லா நாங்க ஹாஸ்பிட்டல் போவோ லைட்டு ஒரு சின்ன ஃபீவர்னாலு ஆமா ஆனா அப்டியே பா அப்பக்கா ஊசிட் நாங்க என்னனா ஆ ஃபீவர் வந்துருச்சுனா அட் டாக்ட்ரே சொல்லுவாங்கமா பீவர் வந்து ஒரு மூணு நாள் வந்து நார்மல்தா நீங்க அந்த சிரப்பு வந்து அந்த டூ பாயிண்ட் ஃபை எம் எல் நீங்க வந்து குடுங்க அதுலயு கேக்கல அப்டின்னா தா அந்த மூணாவது நாள் இங்க ஹஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க அப் அப்டினா தம்பிக்கு நாங்க சொல்லுவோ ஆனா நாங்க பயந்துட் டு அந்த மொத நாளே ஓடுறது இப்பதா வந்து இதுதா இவ்வளோ குடுக் குனு நம்ம அந்த ரெண்டு நாள் குடுக்குறது அதுலயே கொஞ்ச கேட்டுக்கிடுச்சுனா சேரி இது இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு அந்த பேரசிட்டமலோட அந்த எம் எல் கணக்கு மட்டு டூ பிஃப்டியா ஃபை ஹண்ரடான் பாத் து அத மட் டு வாங்கி வெச்சுக்குறது கைவசோ எங்கியும் போனா அந்த சளிக்கு அந்த சிற்றசிங்குன்னு சிறப்பு அந்த மாதிரி செல டாக்டர்ஸ் எழுதி குடுக்குறத வந்து து வாங்கி வெச்சுக்கிட்டா அந்த புள்ளைங்களுக்கு அந்தந் த இன்னொன்னு கை மருந்து ஒன்னு இருக் து இவளுக்கு வந்து டானிக் சிறப்பு குடுத் த்தாலு கேக்காது ஆமா நா பாப்பாக்கெல்லா சளி புடுச்சுருச்சு அப்டின்னா இந்த தொளசி மெளகு தூது தூதுவள மட்டு இருந் ஊருல கெடைக்காதுங்குறனால நா தூதுவள பொடி நாட்டு மருந்து கடையில வாங்கி வெச்சுருக்க தூதுவள பொடி ஓமவல்லி எல ஆ அப்பறோ சீரகோ வெள்ளப் பொடி எல்லா ஒத்தப்படையில போடணுன் சொல்லுவாங்க அப்டி கணக்கு பண்ணி அஞ்சு ச்சியில ஏழு வகை போட்டு நல்லா மிக்சியில அடிச்சி காச்சி கொஞ்சோண்டு இப்போ நான் பணங்கற்கண்டு போட்டதே இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் பணங்கற்கண்டு போட்டு குடும்பாங்க நான் அப்டியே ஆர வச்சி அதுக்கு காரமா இருக் ஆனா அப்டியே ஆ ரவச்சி ஊத்தி விட்டுருவேன் நானு அவளுக்கு இப்ப வரைக்கும் சளிக்கு மட் டும்தான் கேக்குது
ம் நான் வந்து கை வைத்தியம் எல்லாம் வந்துட்டு எதுமே உங்க அப் பா பண்ண விட மாட்டாங்க நீ வந்துட்டு ஏன்னா அந்த போன்ல எல்லாம் வந் வந்துட்டு ஒரு இந்த கற்பூரத்த தேய்ச்சனால ஒரு
ஆமா ஆமா நெறைய நியூஸ் வருது அது கரெக்ட்டு தான் அது வந்து அவுங்க ரொம்ப தேய்சிருக்காங் க அந்த மாரி இல்லாம இது வந்து இன்டேக் இல்லன்னா நம்ம வந் து எடுக்கிறோம் அது வந்து நம்ம இப்ப முன்னாடியெல்லாம் வந்து இப்ப நம்ம ஒன்னு அவுங்க சொல்றது கரெக்ட் டு தான் ஒன்னு நம்ம எடுத்த நாட்டு மருந்து மட் டும் எடுக்கணும் அப்டி இல்லனா மெடிசன் மட்டும் தான் எடுக் ரெண்டுமே சேர்ந்து எடுத்தாலே அது கொழந்தைங்களுக்கு வந்து ஆ கொழந்தைங்களுக்
கொழந்தங்களுக்கு வந்து எடு அது வந்து ஒரு அ அந்த மருந் து ஆவுறது அந்த உடம்பு ஏற்றுக்கறது கொஞ்சம் டைம் நம்ம குடுக்கணும் நம்ம வந்து அந்த டைம் குடுக்காம உடனே உட னே ஏதாவது குடுத்தா அது வந்து நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கறாம போயிடும்
அதான் அதான் அதான்
எங்க வீட்டுக்கார் என்ன பண்ணுவாருன்னா நீ எந்த கைவைத்தியுமே பண்ணாத நம்ம வந்து ஆ டாக்டர் கிட்ட வைக்கலாம் டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை வந்து பண்ணலாம்னு இவளுக்கு எதுவுமே பண்ணவுல இந்த லுஷ் மோஷன் எல்லாம் ஆச்சு சிக்ஸ் மன்த்ல அதுக்கெல்லாம் வந்துட்டு சொன்னாங்க எங்க மாமியாரு பொட்டுகல்ல வந்து அ பொடிச்சு பிள்ளைக்கு வந்து தண்ணிப் பாலு தாய்ப் பால் இருந்தா தாய்ப்பால்ல கொழப்பி லைட்டா வாயில வச்சுடுமா கப்புன் புடிச்சிரும் லூஸ் மோசன் ஆகாது அந்த மாரி குடுங்கன் சொன்னாங்க ஆனா எங்க வீட்டுக்கரு குடுக்கவே விடல
ஓ செரி இப்போ டாக்டர்ஸு என்ன சொல்றாங்கனா லூஸ் மோசன் ஆச்சி அப்டினா தேன்ருக் கில்ல தேன்ல வந்து ஆ ஏலக்காவோட நா இது வந்து யூடியூப்ல தா பாத்த யூடியூப்ல பாத்து நா அதையுமே குடுத்த ஆனா எனக்கது ஒர்க் கோட்டாகல
ஆ ஒர்க் அவுட் ஆகாது ஒரு ஒரு பிள்ளைங்க நம்ளுக்